தோழி வணக்கம் ஆ நல்லாருக்கே
நீங்க ஓகேவா தோழி இப்ப வந்து பாத்தீங்னா ஆ இப்போ நம்ம சிறு வயதுல வந்து பாத்தீங்கன்னா நறைய விஷ்யங்கள் வந்து நம்ம பண்ணிருப்போ இல்லைங்களா இப்போ நம்மோ ஃப்ரண்ட்ஸோட வந்து வெளையாட் வந்து வெளையாடும் போது நம்ம சாய்ங்காலோ ஸ்கூல் விட்டு வந்தோட்னே வெளையாடுவோ இல்லனா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கெழம கில்ல வந்து ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ரோட்ல தா இருப்போ அந்த மாரி விஷ்யங்கள் வந்து இப் இப்போ வந்துட்டு நம்மனால விளாட முடியாது சோ அந்த மாரி பழைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த மாரி நடந்தது அதுல ஏதாவது நடந்த ஒரு சம்பவம் எனக்கு இப்ப வரைக்கும் சங்கடமா இருக் கு இல்ல சில விஷயங்கள் வந்து இன்னும் வந்து அது என்ன நான் துளி கூட இன்னும் நா பேசல என்னால பேச முடியில அப்டின்னு இருக்க விஷயங்கள் பத்தி நீங்க பகிர்லாம் தோழி
அந்த மாரி என்னுடைய வாழ்க்கையில எதுவு நடக்கலன்னு தா நெனைக்கிறே நா கொழந்த பருவத் த்துல வந்து எல்லார் கூடடியு இங்க எங்களுடைய எங்க வீட்டு தெருவுல வந்து எல்லாருமே சின்ன பசங்கலெந்து எல்லாருமே ஒன்னா விளையாடிட்ருந்தோ அதுக்கப்பறமா ஒரு வயசு வர வர வர வர அதுக்கப்புறமா யாரும் அந்த மாரி ரோட்ல வெளாட்றது அந்த மாரி பாக்கவே முட்ல இப்ப வரைக்குமே அந்த மாரி வெளாட்ல ஐய்யே என்ன பொறுத்தவரையு நாங்க தா இதோட கடைசியா வ ரோட்ல அந்த மாரி வெளாட்னதே எல்லாரும் ஒன்னா விளையாட்னது நா நெனைக்கிறே அந்த மாரி ஒரு மாரி சங்கடமான வெகேஷன் அ எதுவுமே இல்ல உங்களுக்கு அந்த மாரி எதனாய் இருக்
அஹ் எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கனா நெறைய விஷ் ஷயங்கள் இருக்காங்க தோழி நாங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வாடக வீட்ல வந்து நாங்க கூடியிருந்தோ இப்போ வந்து எனக்கு திருமணம் எல்லாமே ஆய் ஆயிடுச்சு ஆ அப்போ வந்து நா ஒரு ஐந்தாம் வகுப்பு அந்த மாரி படிச்சிட்டருந்தே ஐந்தாம் வகுப்புக்குள்ள தா வந்துட்டு நாங்க அந்த வாடக வீட்ல இருந்தோ அந்த வீட்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா நறைய பசங்க இருப்பாங்க பசங்க பொண்ணுங்க என் வயசுல இருக்கவங்க அண்ணாங்க நறைய பேர் அந்த மாரி நறைய உறவுகள் வந்திருந்தது எப்பவுமே வந்துட்டு நாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா சனிக்கெழம ஞாயிற்றுக்கெழம வீட்லயே இருக்க மாட்டோ எல்லாருமே ஒவ்வொரு வீட்ல இருந்து எப்டியோ ஒவ்வொரு வீட்டுல ஒரு கொழந்தைங்க இருப்பாங்க எல்லா கேங் சேந்துக்குவோ எல்லா அவுங்கவுங்க செட்டோட சேர்ந்துக்குவாங்க அது வந்து ரொம்ப ஒரு இதான விஷய, இப்ப அண்ணனுங்கன்னா அண்ணனுங்க வந்து அண்ணனுங்களோட அக்காங்க எல்லா பெருசா இருக்க மாட்டாங்க அண்ணனுங்க அதுக்கப்புறோ எங்க செட்டு சோ எங்க செட்டுல இருக்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா பையங்க பொ பொண்ணுங்க இப்பெல்லாம் வந்து அப்டி யாருமே வந்து சகஜமா அப்டி பழகறது கெடையாது ஆனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு தீய எண்ணமே இருக்காது சோ வந்து ரொம்ப சகஜமா வந்து பழகுவோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆண்கிட்ட வந்து பழகுறக்கு வந்து இப்போ வயசான நால நம்ம வந்து யோசிப்போ இளம் பருவத் த்துல இருக்கறத்துனால யோசிப்போ என்ன பழகலாமா வேண்டாமா அப்டின்னு அப்பெல்லா வந்து எதுவுமே நம்ம மனசுல இருக்காது அதனால வந்து நம்ப சுலபமா வந்துட்டு நம்பி பழகிறுவோ அந்த மாரி சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நறைய வெளாட்டுகள் இருக்கு இப்ப அண்ணனுங்கல்லா வந்து பாத்தீங்கன்னா ரேட்லயே வந்து கிரிகெட் விளையாடுவாங்க அவுங்க கூட போய் நா விளையாட்றே நா விளையாடுறேன்னு சொல்லி பேட்டு புடிங்கி நா வந்து எனக்கா வந்துட்டு நா எல்லாத்துக்குமே வந்து நா ஒரு பெட்டு செல்ல பிள்ளைங்கற நாலா வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிக்கோ மத்த கொழந்தைகள எப்டி பாப்பாங்களோ தெரியாது ஆனா என்ன வந்து ரொம்போ ஒரு கேர் எடுத்து பாப்பாங்க சோ வந்து நா அண்ணன் னுங்களும் வெளையாண்டிருக்காங்க நாங்களும் ஒரு பக்கோ வொளையான்ட்ருக்காங்கும் போது ஏதாவது ஒருத்தங்க தெரியாதவங்க வந்து பேசினாலோ இல்ல எது கொடுத்தாலோ வந்து அண்ணனுங்க வந்து வாங்க விட மாட்டாங்க அவுங்க கண்பார்வைல நாங்க இருந்துகிட்டே இருப்போ அவுங்கள நம்பிதா எங்க பெற்றோர்கள் வந்து எங்கள வெளையாட விட்றாங்க அந்த மாரி சமயத்துல லகோரி அப்டின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கோ அதாவது செவன் ஸ்டோன் அப்டிங்கிற அது வந்து நாங்க லஹோரி அப்டின் சொல்லி சொல்லுவோ அப்பறோ ஓடிபுடிச்சி வெளையாடுவோ அதுக்கப்பறோ திருட திருடன் போலிஸ் அது விளாடுவோ கேரம் போர்டு விளையாடுவோ ரம்மி வெளாடுவோ பல்லாங்குழி வெளையாடுவோ இப்ப இருக்குற கொழந்தைங்களுக்கு பல்லாங்குழினா என்னன்னு தெரியுமானு கூட எனக்கு தெரியாது ஆனா பல்லாங்குழி கட்ட கிட்ட வந்து கிட்டத்தட்ட நா என்னோட புது வீட்டுக்கு வந்தவுமே வந்து நா அப்டியே பத்திரமாதா வெச்சிருந்தே இப்ப வரைக்கும் பத்தரமாதா அது இருக்கு நா இன்னும் விளையாடல அது ஒரு அந்த அங்க இருந்த வரைக்கும் தா நா வெள்ளாண்டே அதுக்கப்பறோ எனக்கு புது வீட்டுக்கு வந்ததுக்குப்பறோ இங்க கொழந்தைகளு இல்ல நா வந்த டைம்ல இப்ப நெறைய கொழந்தைகள் இருக்காங்க நாங்க வந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஆறாம் வகுப்புல இருந்து ஒரு எட்டாம் வகுப்பு வரைக்கும் நான் பாத்துட்டே இருந்தேன் கொழந்தைகள் யாருமே இல்லே நானும் என் அண்ணனும் மட்டும் தான் விளையாண்டுட்டிருப்போம் அது ரோட்லயே பேட்டு பால் போட்டு விளையாண்டுருப்போம் நாங்க இருந்த பகுதி கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும் அங்கங்கதான் வீடுகள் இருக்கும் அந்த மாரி சமயத்துல செரிக்ஷ என்னடா பண்றது அப்படின் சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் தான் விளையாண்டுட்டிருப்போம் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஜ கொஜஜ கொஜன்னு நறைய கொழந்தைங்க செரி என்ன பண்றது அப்படின்னுட்டு எங் எங்களுக்கும் இப்போ வந்துட்டு நம்ம எப்டி சொல்றது அந்த பருவத்தை தாண்டி வந்துட்டோம் இப்ப நம்ம சம்பாதிக்கிறோம் ஹ் நம்ப நமக்குனு ஒரு லைஃப் ஆயிருச்சு அடுத்த நம்ம மூவ் ஆன் ஆயிட்ருக்கோ இப்ப வந்து நம்ம கொழைந்தைங்களோட போய் வெளாட முடியாது அது அப்படியே போயிருச்சுன்னே சொல்லலாம் ஒரு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தா எனக்கு அது கொஞ்ஜோ ஜாலியான ஒரு இதா இருந்தது தோழி
என்னுடைய என்னுடைய பருவம் பாத்தீங்ன்னா சின்ன வயசுலருந்து ஒரு பத்தாவது படிக்கிற வரைக்குமே வந்து நா இந்த மாதிரி பசங்க கூட வெள்ளாட்றது எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாருமே ஆண் நண்ப ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் எல்லாருமே ரோட்ல ஒன்னாதா வெள்ளாடுவோ அண்ணணுங்க சின்ன பசங்க இந்த மாதிரிலா எல்லா மே எல்லாருமே ஒன்னு சேந்து கூட்டாஞ்சோறு செய்றது கபடி வெள்ளாட்றது அப்றமா பால்கொடுன் சொல்லிட்டு ஒரு ஒரு வெள்ளாட்டு வெள்ளாட்றது அந்த மாதிரியேதா எல்லாமே வந்து ஒன்னா வெள்ளாடிட்டு இருப்போ அதுக்கப்றமா யார் வீட்டுக்குனா ஆ யார் வீட்டுக்குனா ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒக்காச்சி சாப்பட்றது சாப்பாடு செய்றத் து அந்த மாதிரிலா பண்ணிட்டு அவுங்கவுங்க வீட்லந்து ஒருத்தருக்க ஒருத்தர் வெங்காயோ எடுத்துவா ஒருத்தர் தக்காளி எடுத்துடுவாங்க ஒருத்தர் எண்ணெ எடுத்துட்வாங்க அந்த மாரி செஞ்சி சாப்புட்றதுல்லா ஒரு ஒரு அழகான ஒரு தருணமா இருந்துச்சி உங்க அ உங்களோடைய வாழ்க்கைல அந்த மாதிரி கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்புட்றது அந்த மாதிரி எதாச் சி இருந்துருக்கா
ம் அ கூட்டாஞ்சோறு அந்த மாரியெல்லா நாங்க பண்ணதே இல்ல த் தோழி ஆனா வந்துட்டு ஒரு சின்ன கோயில் மார் ரி நாங்க பண்ணி இது பண்ணோ ஞா அது ஞாபகம் இருக்கு எப்புடின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பல்லா வந்துட்டு எப்புடின்னோ ஒரு தெருவுல வந்து ஒரு குறிப்பிட்ட நகரு அப்புடின்னா அந்த நகர்ல வந்து அந்த நகர் பேரு போட்டு அதுலே யூட்டன் சொல்ட்டு ஒரு இது மாரி வெச்சிருப்பாங்க இப்பல்லா இ அந்த மாரி வருதா என்னன் தெர்ல அ இப்பல்லா வந்து போர்டு மாரி வெச்சிர்றாங்க இல்லிங்ளா ஒவ்வொரு ர தெருவுலயும் அப் ப்பல்லா வந்து அப்டி கெடையாது சிமெண்ட்டுலே வந்து செஞ்சு வப்பாங்க கல்லுலயே செஞ்சு வப்பாங்க இந்த எடோ இந்த ஆரோமார்க் போட் டு இது வந்து இந்த நகர் இது வந்து இந்த லேஅவுட் அப்புடிங்கிற மாரி போட்டு வெச்சிருப்பாங்க அந்த எடம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நாங்க அப்போ காம்பவுண்ட் வீடு மாரிதா இருக்கு அந்த மாரி இருக்கும் போது நாங்க வந்துட்டு ம் அ சேரின் சொல்லிட்டு அந்த எடத்துக்கு பின்னாடி வந்து ஒரு குட்டி ஒரு எங்க வீட்ல வந்து குட்டி ஒரு சாமி இருக்கு து சாமி இதுவா எடுத்துட்டு போய் செல மாதிரி இருக்கு அத எடுத்துட்டு போய் நா வச்சுட்டு செரி நம்ப வந்து இதுதா வந்து இனிமேல் நமக் கோயில் அப்டின் சொல்லிட்டு நா அண்ணனுங்கல்லா எங்கள கண்டுக்க மாட்டாங்க ஆனா எங்க செட்டே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்ருப்போ பத்து பேர் பதனஞ்சு பேர் பக்கோ இருப்போ அ அண்ணனுங் எல்லா இத கண்டுக மாட்டாங்க இதுங்க சின்னதுங்க எதோ ஒன்னு பண்ணிகிட்ருக்குங்க அப்டின் சொல்ட்டு அவங்க பாட்டுக்கு கிரிக்கெட் வெள்ளாண்ட்ருப்பாங்க நா ஏன்ன பண்ணுவோ எல்லா போய்ட்டு அதுகப்புறோ அந்த முறுக்கு ஸ்மெல் வர மாதிரி ஒரு ஒரு செடி இருக்கு அ அது வந்து பாத்தீங்ன்னா த அத் துளசி இது வந்து எங்களுக்கு கெடைக்கல அதனால என்ன பண்ணோம் அப்டின்னு இந்த தண்ணியு நல்லது தானே அப்டினு சொ சொல்லிட்டு அந்த செடிய மட்டும் நல்லா நெறையா இருக்கு மாடில அதுல இருந்து பொறிச்சிட்டு வந்து அது தண்ணியில போட்டு இது தீர்த்தோம்னு குடுப்போம் அதுக்கப்றோ வந்து அங்க எரிஞ்சிருக்கு இல்லையா எரிஞ்சி அந்த சிமெண்ட் இதுல எல்லாம் திட்டுத்திட்டா கருப்பு கருப் இப்ப இது இருக்கும் அத எடுத்துட்டு அதுதா தீர்த்தோ இது அப்டினு சொல்லிகுடுப்போ அந்த மாரி நெறைய விஷயங்கள எங்களுக்கு நியாபக இருக்கு ஒரு நாள் வந்த ஹவுஸ் ஓனர் வந்து இப்டியெல்லா பண்ணிட்ருக்கறத பாத்துட்டு இதுங்களுக்கு வேற வேல இல்லன்னு சொல்லிட்டு அப்றோ எல்லாத்தையு தள்ளிவுட்டுட்டாங்க அதுக்கப்றோ எங்களுக்கு ரொம்ப கோவோம் வந்துருச்சு இதென்ன இப்டி பண்ணிட்ருக்க அப்டின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல நினைவுனே சொல்லலாம் அதுக்கப்றோ கூட்டாஞ்சோறு வந்து நாங்க இருந்த பகுதியில வந்து கூட்டாஞ்சோறு ஜூஸ் மாதிரி அது வந்து ஒருரூபாய்க்கு ரெண்டநா வித்துட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் எல்லா இப்பெல்லா வந்து அது பெருசா கெடைக்கறது இல்ல நைன்டீஸ் இயர்லி நைன்டீஸ் சாரி நைன்டீஸ் அப்றோ இயர்லி டுகேஸ்கு வந்து தெரியு அதனால நாங்க என்ன பண்ணுவோ என் வீட்ல இருந்து புளி எடுத்துட்டு வந்து அதுக்கப்றோ வெல்லம் சக்கரையெலா எடுத்துட்டு வந்து எல்லா கரச்சி அதுமே வந்து நா குடுத்துக்கிட்டு இருப்பே அதுக்கப்றோ ஜூஸ் போட்டு குடுப்பே இந்த மாரி சின்ன சின்ன வெளையாட்டுகள்லா தா வெளயாட்ருகோ இது போக அடிக்கடி எங்க பாட்டி வீட்டுக்கு வந்து போவோ பாட்டி வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கற பசங்க எல்லா சேந்துதா அவுங்ககூட எனக்கு பழக்கம் இல்ல ஆனா எங்க அண்ணா வந்து அவங்களோட சேந்து மேகி என்னமோ செஞ்சி சாப் பாங்க அது மட் எனக்கு தெரியுங்க தோழி
ம், எங்க எங்க ஆ, எங்க எங்க வீட்டு பக்கத்துல எப்டினா ஆ வந்து ஒரு கோவில் இருக்கு கோவில் பக்கத்துல மரோ கொளோ இந்த மாதிரி செட்டு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அ மர கிளையில்ல ஒன்னா ஒக் ஊஞ்சலாட்றது றது கல்லாங்கா வெளாட்றது அந்தமாரி வெ விளையாக்கங்கா பல்லாங்குழி அப்பறோ வெயில் போனதுக்கப்பறமா சாய்ங்காலமா ஊர்ல போய் வெளாட்றது ஆ செவன் ஸ்டோன் வெளாட்றது அந்த மாதி ரி வெளாட்டுலா நாங்க வெளாடிருக்கோ எல்லாமே வெளாடு சின்ன சின்னவங்க கதா எல்லாருமே கலந்து ஊர்ல இருக்க தெருவுல இருக்க அண்ணா தங்கச்சிங்க அக்காங்க எல்லாருமே அந்த லீவ் விட்டோனே சனி ஞாயிறானா காலைல எழுந்து குளிச்சுட்டு கெளம்பிட்டு யார் வீட்டாண்ட ஒரு தான போயி போய்ட்டு கல்லுல்லா யாரு வீட்ட எப்டி கட்றான்னு பா பொறுக்கி எடுத்து அவங்க வீட்ல வெச்சு வெளாடி எல்லாருமே விளாடுவோ அந்த தெருவுல இருக்க பசங்க எல்லாரு ஒன்னா சேந்து போயிட்டு வெளாடி அந்த மாதிரியான இதுலதனமா இருந்துச்சுங்க என்னோடைய இப்பல்லா அந்த மாரி வெளாடறதே யாருமே வெளாடறதே பாக்கவே முடில இப்திக்கி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இ ப்ப வந்து நீங்க உங்க பழைய நண்பர்களெல்லா இப்ப வந்து நீங்க பாக் கறிங்களா என்னிக்காவது நீங்க பாத்திருக்கிங்ளா இல்ல இப்போ சமீபத்துல எதாவது உங்க பழைய நண்பர்கள் பாத்து பேசுனதுண்டா
பழைய நண்பர்கள் பாக்கறாங்க பாத்துட்டு ஒரு ஒரு புன்னகை அவ்ள தா அதுக்கப்பறமா எதுவு பேசறது எதுவுமே இல்ல எல்லாருமே எல்லாருமே இப்ப மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுனால மொபைல்லதா எல்லா சேட் பண்றாங்களண்டி நேருக்கு நேரு பாத்து பேசுற பேசுற அந்த அனுபவமில்ல பேசறதுக்கான அந்த ஒரு வாய்ப்ப கூட ஏற்படுத்தி க்க மாட்றாங்க எல்லாமே ஃபோன்லயே ப ஃபோன்ல பேசிக்லா ஃபோன்ல பேசிக்லா அந்த மாதிரிதா இருக்காங்க
ஆமாங்க தோழி ரொம்ப சரியா சொன்னிங்க ஆ பரவாலையா தோழி ஆ இன்னொரு வாட்டி வாய்ப்பு கடச்சா பேசுரக்கு நீங்க எதுமே ட்ரை பண்ணது இல்லயா உங்ளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க யாராவ்து அந்த மார்ருப்பாங்க இல்லயா அந்த மாரி யார்கூடையு நீங்க பேஸ்னது இல்லயா
அ அந்த மாதுரி நெருக்கமான இருக்கவுங்க வந்து ஒரு அஞ்சு நிம்ஷ நின்னு அவ்ங்ளுடைய பழைய நினைவுகள் எல்லா பழைய நினைவுகள் எல்லாத்தியு அவ்ங்க நமக்கு பகிர்ட்டு அது வாழ்க்கையில என்ன போயிட்டு இருக்கு அத சொல்லிட்டு இப்ப இருக்குற அந்த அவசர காலகட்டத் துல நின்றதுக்கு டைமே இல்ல யாருக்கு
ம் ஆமா தோழி புரியுதுங்க அ சோ
காங்க
ம் இப்ப நல்லது கெட்டது அந்த மாரி விஷ்யங்களுக்கூட யாரு டைம அழைக் க்கிறது இல்லைங்களா தோழி உங்கள
இல்ல தொடர்பு இல் லாததுனால எதையு சொல்ல ஏது ப எ தார்த்தம் எதார்த்தமா ந ம்ப நேர்ல பாக்கும்போ போதுதா அவங்க இதுவாரு புரிதுங்ளா
சேரி ஓகேங்க தோழி நமக்குடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிரு சி, ஆ கேக்குதுங்க தோழி குடு க்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு இன்னோரு தொடர்பால் தொடரலாங்க தோழி ஓகே தோழி நன்றி
ஆ ஓகே மிக்க நன்றி